வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இ ஆஹ் நா நலமா இருக்கேன்
சாப்டாச்சா என்னப் பண்ணிட் இருக்கீங்க
ஆஹ் சாப்ட்டேன் சும்மாதான் உக்காந்திருக்கேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னங் தோழி
நா நான் அலுவலகத்தில் இருக்கிறேன்
ஹலோ ஆஹ் கேக்கிது கேக்குது நீங்க நீங்க என்ன சமெச்சீங்க
ஏன் வீட்ல வந்து காலேல இட்னி
ஓ
தேங்கா சட்னி சாப்ட தேங்கா சட் னி சமச்சோ
ஓ சரி
திய வேலெயில அம்மாதா எப்போது வீட்ல சமைப்பாங்க எனக்கு ஒரு கொழந்தை இருக்கு ஒன்றை வயதுல
சரி
ஆஹ் அதனால வந்து அம்மா கொ கொழந்தைய பாத்துகுவாங்க
ஓகே நீங்க வேலேக்கு இது போயிடுவீங்களா
ஆமா ஆமா நா வேலைக்கி வரதுனால என்னால காலை நேரத்துல சமைக்க முடியாது கொஞ்சோ கடினமாக இருக்கு அதனால அம்மா சமச்சி வச்சிருவாங்க நா மதிய வேலைல அலுவலகத்துல இருந்து ஆஹ் ஒரு மணி நேரம் வே டைம் கேட்டுட்டு நா வீட்டுக்கு போய் சாப்ட்டுடுட்டு வருவே
அனுமதி கேட்டு பொயிடுவீங்க தினமுமா
ஆம்மா தினமு ஏன்னா கொழந்த இருக்கு இல்லையா நம்ம கொழந்தயு பாத்துக்கணு கொழந்தை வந்து ஆஹ் பால் குடுச்சிட்டு இருக்காங்க சோ ஒரு சோ ஒரு மணி நேரம் அவங்கள்ட நா அனுமதி கேட்டுருக்கன் தெனமுமே கொழந்தைய பாக்குறதுக்காக அதனால அப்டியே கொழந்தயு பாத்துட்டு சாப்ட்டுட்டு வருவ
வீட்டுக்கு மிகவு பக்கத்திலேயா அலுவலகம்
ஆமா ஆமா ஆஹ் வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் ஒரு ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு
நீங்கள் இருச்சக்கர வாகனம் பயன்படுத்துவீர்களோ
ஆமா கண்டிப்பாக ஏன்னா இருசக்கர வாகனம் இல்லையெனில் அஹ் போவது மிகவும் சிரமம் ஆஹ் அ ஆஹ் அலுவலகத்தில் இருந்து வீட் ஆமா அலுவலகத் தில் இருந்து வீட்டிற்கு ஒரு மூணு கிலோமீட்டர் என் இருசக்கர வாகனம் இருப்பதால் எளிதாக என்னால் போக பயணிக்க முடிகிறது
சரி
ஆஹ் அதனால் நான் வெ ஆமாம் ஆமா ஆமா ஆமாம் தோழி நான் ஒரு சுமார் ஐந்து வருட காலமாக வேலை பார்த்துக் கொண்டிரிக்கிறேன்
சரிங்க தோழி உங்களுக்கு பெண் குழந்தையா ஆண் குழந்தையா
ஆண் குழந்தை தோழி
சரிங்க தோழி
ஆஹ் உங்களிடம் இருசக்கர வாகனம் இருக்கிறதா தோழி
தோழி
ஆஹ் உங்களுக்கு வாகனம் ஓட்ட தெரியுமா இருசக்கர வாகனம்
ஆம் நான் நீண்ட வருடங்களாக இரு சக்கர வகனாம் ஊட்டிக் கொண்டுதான் இருக்கின்றே
அதற்கு உரிய முறையில் அந்த கா அனுமதி கார்டு நீங்க வை
ஆவண ஆஹ் ஆவனை புரியப் படங்கள் அனைத்தும் வைத்திருக்கிறே
உம் அஹ் எப்பொழுது தோழி அதை வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்
நாங்கள் முதன் முதலில் எனது தோழிகள் மூலம் அஹ் இரு சக்கர வாகனம் அஹ் ஓட்ட பழக் கொண்டிருந்தே அஹ் அப்போது அம்மா இரு சக்கர வாகனம் அரசாங்கத்தில் இருந்து அறிவித்தார்கள் அல்லவா
ஆமா
அப்போது பயபடுத் தி வாங்கிக் கொண்டே அது பி றகு நான் இருல் சக்கர வாகனம் பயன்படுத் போது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது சுமார் பண் பத்து வருடங்களுக்கு மேலாக நான் இரு சக்கர வாகனம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறே உரிமம் பெற்று
சிறப்பு தோழி மிக சிறப்பு
நீங்கள் ஒட்டுனர் உரிமை
ஆஹ தோழிப்ப ஆமா கண்டிப்பாக ஏன்னா வந்து நான் உரிமம் பெற வேண்டும் என்று என்னுடைய பதினெட்டு வயதிலேயே வாகனத்தை நன்றாக ஓட்டி பழகி ஆர்டிஓ ஆபீஸிற்கு எடுத்து சென்று எட்டு போட்டு லைசன்ஸ் என்பதை வாங்கி விட்டேன் பதினெட்டு வயதிலயே
சரி முதல் சுற்றிலேயே உங்களுக்கு கிடைதாய இப்
ஆமா ஆமா நான் முதல் சுற்றட்டே வாங்கிவிட்டேன் நான் ஒரு சுமார் பதினை இப்பொழுது பதினைந்து வருடங்களாக வண்டி வாகனங்கள் ஓட்டுகின்றே
சரிங்க தோழி இப்போது உங்களுக்கு பயம் கூடாது தேவையில்லை
ஆமா கண்டிப்பாக நான் வந்து இருசக்கர வாகனம் கற்றுக்கொள்ளும் பொழுதே கார் ஓட்டுவதற்கும் கற்றுக்கொண்டேன்
நன்று
கார்ரும் நன்றாக ஓட்டுவேன்
சொல்லுங்க தோழி
காரும் நன்றாக ஓட்டுவேன் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா
இல்லை அது மிகவும் எனக்கு ஆசையான ஒன்று வீட்டில் அனுமதிக்கேட்டேன் அவர்களும் அனுமதித்தார்கள் தற்போது நேரம் கிடைக்காத சூழ்நிலையால் நான் அஹ் பழக செல்லவில்லை அ வருடம் கண்டிப்பாக சுற்றுக்கொள்ள வேண்டும் அது என் மிகப்பெரிய கனவாக இருக்கிறது
கண்டிப்பாக தோழி ஏன்னா ஒவ்வொருருக்கும் கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நான் நினைக்கிறேன்
அவன் நாம் யாரையும் எதிர்பார்க்க தெரியவில்லை தற்போது எனக்கு இரு சக்கர வாகனம் ஓட்ட தெரிந்த காரணத்தினால் எனது பிள்ளைகளை நானே பள்ளிக்கு அழைத்து செல்கிறேன் எங்கு வேண்டும் எங்கு போன எதிர்ப யாரையும் எதிர்பார்க்க தேவல்லா அது சூழ்நிலை இருக்கிறது எதிர்காலத்தில் நானும் கார் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போது நான் யாரையும் எதிர்பார்த்து கொண்டு நிற்கவோ அதற்காக தனியாக செலவு பண்ணவோ தேவையில்லைலா அல்லவா
கண்டிப்பாக தோழி ஏன்னா இருசக்கர வாகனமே சில பேர் வந்து இன்றைய நிலைமையில ஓட்ட தெரியாம இருக்காங்க ஏன்னா வந்து இது வந்து மிகவும் இ இன்றைய சூழ் சூழ்நிலையில காலகட்டத்துல கண்டிப்பாக அவசியமான ஒன்று ஒரு குழந்தை குழந்தையை பள்ளிக்கு அழைத்து வருவதாக இருக்கட்டும் ஒரு அடி அ அருகில் உள்ள கடையில் போய் ஒரு மருந்து இல்ல தேவையான மளிகை ஜாமன்கள் காய்கறிகள் வாங்குவதற்காக இருக்கட்டும் நம்ம யாரையும் நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு க்கு வந்து வண்டி ஓட்ட வண்டி ஓட்டி நம்ம பழகிட்டோம் வண்டி ஓட்ட நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள யாரையுமே எதிர்பார்க்காம நம்ம போய் நம்மளோட நம் வேலைகளை நாமே செய்து கொள்ளலாம் தோழி கேக்
போட்டு தெரியுதாக்கார் கேக்குது உங்களுக்கு கே கேக்குதா
ம் ஆ சொல்லுங்க சோழி
நமக்கு வண்டி ஊட்டத் தெரிந்த காரணத்தினால் இன்னொரு பின்விளைவும் இருக்கிறது வீட்டில் இருக்கும் மாணபர்கள் ஆண இவர்கள் நம்மளையே வண்டி ஓட்ட சொல்லிக்க கொண்டே இருக்கார்கள் அவர்கள் பின்னால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் மிகவும் சொகுசாக இருக்கிறார்கள்
கண்டிப்பாக தோழி ஏனா என்னுடைய கணவர் அதை செய்ய மாட்டார் ஆஹ் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது அவங்கதான் வண்டி ஓட்டணு அப்படின்னு நினைப்பாங்க நான் கேடப்பேன் நீங்க என் பின்னாடி உட்காந்துக்கோங்களே நான் வந்து வண்டி ஓட்டுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேன் இப்ப ஆன்னா அவர்கள் வந்து அதை விரும்ப மாட்டார்கள் ஆமா ஆமா அதை வந்து விரும்ப மாட்டாங்க எனக்கு அது அது வந்து கொஞ்சம் ஆச கொஞ்ச ஆசை சையா இருக்கு ஏனா அது மாதிரி ந பல்லக்கர் ஒரு ஆசையாவே இருந்து இன்றைய பொழுதிதா
ஆனால் நான் மிகவு வறந்தக் கூடிய விஷயம் அதுதா எதற்காக வண்டி ஓட்ட கக்க கொண்டோம் என்று நினைக்கிறோம் அளவிற்கு நடக்கும் ஒவ்வொரு முறையும் நானே ஓட்டி கொண்டு செல்வேன் அவர் பின்னாடி ஜம்பமாக உட்கார்ந்து கொள்வார்
ஒ ஒரு சிலருக்கு அது மாதிரி ஒரு சில
அவர்கள் வந்து பின்னாடி உ்காந்து கொண்டு வாழ்க் கை ஆனந்தமாக பயணத்தை ஏஹ் மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள்
ஓ கண்டிப்பாக கொஞ்சம் சிரமம் தான் இததான்
ஆனா அது சில சமயம் நன்றாக தான் இருக்கு
நீங்கள் கண்டிப்பாக சொல்லி புரிய வையுங்கள் தோழி
நாங்கள் என் என்றைக்காவது ஒரு நாள் தான் வெளி மிகவும் அறிதலில் அறிதான நாங்கள் வெளியே செல்வது அதனால் அப்போது மட்டும் என்பதால் ஒன்னும் மிகவும் சிரமம் இல்லை ஏனால் நாங்கள் இருவரும் பெரும்பால விளியை செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை மிகவும் அரிதான
ஆமா தோழி
அப் ப்படி இருக்கும் பட்ச சத்தில் அதை ஏற்றுக்கொள்வதான துழி கேட்கிறதா உங்களுக்கு
து சொல்லி கண்டிப்பாக ஏன்னா வந்து எங்க வீடலயும் இப்ப நா வந்து வேலைக்கு போயிடுறதுனால என் எங்களாலயும் வெளியில போகிறதுங்கிறது மிகவும் அஹ் அரிதான ஒன்று தான் வாரத்தில் ஒரு நாட்கள் போவதே மிகவும் அதான ஒன்று ஒரு வாரத்தில் ஒரு இரண்டு நாட்கள் தா அந்த இரண்டு நாட்களும் ஒரு நிம்மதியில்ல்லாத சூழ்நிலை தான் ஆகிறது ஏதாவது ஒரு வம்பு சண்டை அப்படி என்று ஆகிவிடுகிறது அதனால் பெரிதாக வெளியில் போவதை நாங்கள் விரும்பவில்லை ஆ பார்ப்போம் இனி வரும் காலகட்டத்தில்னாவது வம்பு சண்டை இல்லாமல் வெளிய வெளியில் நாங்க சந்தோஷமாக ச போயிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆஹ் எதிர்காலத்தில் பார்ப்போம் தோழி நீங்க நன்றி தோழி நிறைய விஷயம் தனு கன் நன்றி தோழி, தொடர்ந்து பேசலாம்.
மிக்க நன்றி.